ஹலோ கேக்குதா
ஆம் கேக்குது சொல்லுங்க
ம் பேசலாம் பா ஈவினிங் டி குடிச்சாச்சா
இல்ல இல்ல இன் இப்போ தா ஏன்ச்சாங்கோ தே போட்டு போட்டிருக்கே டீ கொதிச்சிட்டு இருக்கு நீங்க முடிச்சாச்சா
ஆ நாங்க காலையில மட்டும் தா டீ குடிக்கிறது ஈவினிங் சுக்கு காபி சுக்கு காபி ஆமா பால் இல்லாம சம்மர்ல இல்ல அதுல கொஞ்சொ தனியா நெறைய போட்டுட்டு
ஆ
அந்த மாதிரி கொஞ்சொ அப்டியே குடிக்கிறது பால் டீ எதுக்கு வேண்டாம் அது கொஞ்சொ கம்மி க்கு கம்மி தனியா அந்த மாதிரி கொஞ்சொ நெறயவே ஐட்டம்ஸ் எல்லாம் கலந்துட்டு அது ஒரு காஃபி மாதிரி போட்டு தண்ணியில் போட்டு குடிக்கிறது நெறய இது பட்டை அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போட்டு செரீ டீ எதுக்கு ஆ இத்தா எல்லாமே கொஞ்சொ கொஞ்சொ கொஞ்சொ கொஞ்சொ ஆமா எல்லாமே கொஞ்சொ கொஞ்சொ தனியா மட்டும் கொஞ்சொ அதிகமா போட்
அதிகமா ம் ம் சோ அதா அது ஈக்குவலா பேலன்ஸ் ஆயிடும்
ஆயிடும் ஆமாம்மா சும்மா நம்ம டீ காஃபி பால் நெறய எடுத்துக்கிட்டோம்னா நம்மள்க்கு ஏஜும் மிடில் ஏஜ் ஆகிடுச்சு சரி கொஞ்சொ கம் கொஞ்சொ கம்மி பண்ணிடணூ அப்டின்ட்டு கா காலையில ஒருவேல டீ ஆ ஏதோ ஒன்னு நம்ம குடிச்சு குடிச்சு பழக்கிட்டோம்
ஆ ஆ ஆ கரக்டுதா
நா அது கேக்குது அது ஏதாவது குறிக்கிடும் அப்டின்ட்டு சரி அதுக்கு ஒரே பால் மாதிரி டீ இ குடிச்சிட்டு அப்படின்னு கொஞ்சொ மாத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் டேஸா இந்த மாரி குடிச்சிட்டு இருக் கெரம் ஈவினிங்கு இது சரி கொஞ்சொ ஜீர்ணமலா நல்லா ஆகுது நல்லா இருக்குது அப்டின் சொல்லிட்டு ம் எவளோ வந்திட்டு அதுதா நா மறந்து
ஏதாச்சூ ஒரு இதுவே டீ காஃபியே ரொம்ப குடிக்க கூடாது அப்டின்னு சொல்றாங்க சில டைம்லா அ சில பேர்லா நா பாத்திருக்கே ஆ ஒரு ஹாஃப் நவர் ஒன்னவருக்கு ஒரு வாட்டி ல்லாம் டீ குடிப்பாங்க
ஆ நாங்க அப்படி இல்லை காலையில் ஒரு வாட்டி ஈவி்னிங் ஒரு வாட்டி தா அதுவே வித்துன்னோ அப்படின்னு நெனைக்கிறதுனா ஆனா விட முடியல அந்த டைமிங் ஆகும்போது அப்படியே தலை பாரமா இருக்கிற மாதிரி கரெக்டா அந்தப் போட்டு வைக்கணோ அப்படின்ற மாதிரி ஆகிடுது சரி அது எதுக்கு அந்த பழக்கத்தை கொஞ்சொ கொஞ்சமா கம்மி பண்ணணும்ன்னு சொல்லிட்டு காலையில மட்டும் டீ ஈவினிங் டீ கட்டு அது கட் பண்ணாலூ ரொம் ம் மாதிரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு சுடு தண்ணியில இந்த ஐட்டம்ஸ் எல்லா போட்டுக் கொஞ்சொ கலக்கி குடிக்கிறது கொஞ்சொ
அப்டியா ஓகே நைஸ்
உ செஞ்சே கா ம் செரி செரியா ம் செரி செரி ம் ஆ சேரி சேரி ம் ம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்களா ம் சேரி சேரி இப்ப நைட் டின்னர் செய்யணுமா இவே இவே அவன அடிக்கிறா கரெக்டா இருக்கு இது சரியா இருக்குது ம் ம் ம் இப்ப நைட் டின்னர் ஏதாவது செய்யணுமா
நைட்டு வந்து இன்னக்கி ரசோ செஞ்சே சொன்னேன்ல ஆ அது வந்து நைட்டு வந்து ஏதாது தொட் டுக்க ஆக்சுவலி இது மத்தியானோ வந்து அப்டியே சாப்ல்ல யாருமே ரசோ தொட்டுக்கு இந்த எறா தொக் மாரி செஞ்சே அது அப்டியே இருக்கு
ம் செரி ம் ம் ம் பிரியாணி செஞ்சாங்கோ
சட்டர்டே அந்த அந்த
அந்த பிரியாணி கொஞ்சோ பெஸ்டா எடுத்து வச்ச பிரியாணி சாப்ட்டுட்டாங்க ம் ம் கொஞ்சோ நைட்டு கொஞ்சோ இருக்கு பிரியாணி ஒரு ஆளு சாப்ட்ற மாரி சோ நா ம்
ரைஸ் இது இருக்குறது ஃபுல்லா
ம் ம் சேரி சேரி ம் நானு அதா சமைக் கணு ஏன்னா இப்போ நா திரும்பியு சமைச்சேன்னா அந்த ஆளு ஒரு
சாப்பாடு இருக்கு அது நாளைக்கி எப்டியு தண்ணி ஊத்தி பழைய கஞ்சி மாரிதா வச் ஆகணு
திருப்பியு அதே கண்டினியூ ஆகு அதுக்கு இன்னைக்கே காலி பண்ணிடலா
அதனால இது இப் இப்ப நைட்
ம் ம் சேரி சேரி சாப்டணுன்னா நாங்க எல்லா வச்சிருவோ இப்போ ஏ பொண்ணு சாப்ட்றா
அதா எங் எங்க அத்த சொல்லுவாங்க அவ வந்து அவ அவ அவ அவளோட அத் த மாரி சாப்ட்றா அப்டின்னு அவ்ளோ புடிக்கு ஏ பொண்ணுக்கு அவ்ளோ புடிக்குது நா குடுத்ததே இல்ல யாராச்சு தா அந்த பழைய கஞ்சி சாப்டத போய்
ஒக்காந்து கூட சேந்து ஒக்காந்துப்பா ஏ பொண்ணு ம் கூட சேந்து ஒக்காந்துட்டு கைய விட்டு அவ ஒரு பக்கோ சாப்டுவா நா தா கோல்ட் ஆவுது கோல்ட் ஆயிடு கத்துவே
அதே இவ ஃபாலோ பண்ணிட்டு எங்க அத்தை மாமா ரெண்டு பேர்
ம் ம் ம் அதா அப்டியே ஒக்காந்துப்பா நா சொல்லுவே அவங்கள ஒன்ன கூப்ட்டாங்களா இல்ல சாப்ட சொன்னாங்களா நீ பாட்டுக்கு போய் கைய விட்டு சாப்ட்டுட்டு இருக்குற அப்டின்னுவே அது பாட்டுக்கு அது காதுலயே வாங்கிக்க மாட்டா இழுத்தாலு ஒரே அழுக இப்போ நீ நீ நீ சாப்ட்டுட்டு போ ஆ இல்ல பிரச்சனை இல்ல சாப்பிடுவ ஆனா டெய்லி சாப்பிட கூடாதுல்ல அதுதா அப்படிதா பண்ணுவா ம் ம் எல்லாமே சாப்புட்டோ ம்
ம்
செரி செரி ம் இப்பொ ஈவினி
ஃபுல்லா ஒன்னோட
இப்போ ரைட்டுக்கு நான் அதுக்கு அதேதா அந்த கண்டியூஆவு அத்னால இன்னிக் க்கி முட்ச்சில்லா அப்டின்ட்டு சேரி
ம் ஆம்மா ஆம்மா கரெக்டு தா இன்னக்கி நீங்க என்ன சமையல் இப்போ
இப்போது நாவந்து கா நா மத்தியானொ காரக்குழம்பு செஞ்சுருந்தே சாத்தொ இருக்குது கொஞ்சொ தா சாதொ இருக் குது மத்தியானத்துக்கு மட்டு தா சமைச்சே இப்ப பைய சப்பாத்தி கேட் ட்டா நேத்து நைட் சப்பாத்தி செஞ்ச மாவு அப்டே பிரிட்ஜில இருக்கு அவனுக்கு சப் பாத்தி ஹஸ்பண்க்கு சப்பாத்தி வேண்டாமா அவருக்கு கிச் ச்சடி செஞ்சு குடுக்கணுமா அ இந்த ரவ்வல போல ஆ தனி தனியா தா சம அப்ப அதுல எது எக்ஸ்ட்ரா இருக்குதோ எப்போமோ அப்டிதா நறைய்யவாட்டி ஒரு மந்த்துல முப்பதுநாள் இருக்குதுன்னா பதினஞ்சு நாள் இவுர் ஒரு டிஷ் அவ ஒரு அவுரு அந்தது அவரு ஒரு டிஷ்ஷு ரெண்டு பேரு மாத் மாத்தி மாத்தி கேப்பாங்க ஆனா சேமியா கார சேமிய செஞ்சா அவ சாப்பிடமாட்டா அவனுக் தனியா மேகி செய்ணு இவருக்கு சேமியா நானுஇவுரு இது எது அது அதிகமா இருக்குதோ அத நா சாப்புற்றது பேலன்ஸ்ஸா இவுங்க சாப்ட்டுட்டு அவுங்க சாப்ட்டுட்டு ட்டு அதுல கொஞ்சொ இதுல கொஞ்சொ இருந்தா ரெண்டையுசேத்து நம்ப சாப்பிடணு அந்த மாதிரி இவ் இவுருக்கு இப்போ வந்து அத்தா சப்பாத்தி சாப்ட்டுக்கிறீங்களா க கொழம்பு இருக்குது அப்படின்னு கேட்ட முட்டமணி பொடிமாஸ் கொஞ்சொ செஞ்சுற்றே அப்டின்னா எனக்கு சப்பாத்தி வேண்டா செரி என்ன செய்றது இப்பதா ப்ளான் பண்ண சரி கேரட்டு உருளக்கெழங்கு பீன்ஸ் போட்டு இது பச்சபட் டானி இருக்குது ஃப்ரிஜ்ஜில அந்த சீசன் டைமில் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவே
அத்தே அத்தேதா எங்க வீட்லியு இருக்கு நா வந்து நூடுல்ஸ்ஸு அதுக்கு யூஸ் பண்ணிப்
ஆ அதா இப்போ அதா அதபோல போட்டு ஆம்மா ஆம்மா ஆம்மா ஆம்மா அது வந்து ராது இந்த ரவைய்ல செய்ல சாம ரை சாம அரிசி இருக்குல்லையா அப்டியா கோதுமைல இது சாம ரவ ஆஹ இது சாம் சாம அரிசி
சாமஅர்சியா
சாம அர்சி தா ஆமா ஆம்மா அத் அதுலியும் செய்லா நல்லா இருக்கூ சம்பா கோதுமா ஆ ஆம்மா ஆம்மா ஆம்மா அ ஆ செஞ்சு
ஆ கேரட்டு பீஸ்ஸு ம்
உருளக்கிழங்கு அதெல்லா போட்டு பசங்க நல்லா சாப்ட்டாங்க நா சாப்ட மாட்டாங்கன்னு நெனைச்ச ஆ நல்லார்க் க்கு டேஸ்ட்டாருக்கு நல்லாதாருக்கு அது ஹெல்த்து அது நா வந்து இன்னைக்கு சாமெ சாமெ அரிசில செய்யப் போறே அரிசினா அது குட்டி குட்டியாருக்கு கடுகு மாதிரிதா இருக்கு அந்த ரைஸு அதனால அந்த ரைஸ்
சாமெ அரிசி கேள்விப்பட்ருக்
ஆ கடுகு இருக்கு இல்லியா ஒயிட்மா ஒயிட் கலர்லக் கொஞ்சோ ஒரு மாதிரி க்ரே கலர் கலந்துருக்கு
அவு ஆ
அது ஹெல்த்துக்கு நல்லது அது அந்த அரிசில செஞ்சிர்லா அப்டின்ட்டு ஆ ஆ செரி ஒரு இ அதென்லா ஒரு ஒன்னவர்ல ஒரு ஹாஃப்னவர்ல செஞ்சிர்லா செஞ்ச உடனே சூடா சாப்ட்டுடுவாங்க பொங்கல்ச் செய்றதாருந்தா குக்கர்லப் போடுவே ஆ இப்போ என்னப் பண்டான் இருக் க்கறே தண்ணில வேக வெச்சுட்டு தனியாத்
அதுலப் பொங்கனும்
ஆ ஆ பொங்கல் செய்வே முக்காவாசி நாப் பொங்கல்தா செய்வே இந் இப் இன்னிகிதா அந்த மாரி வே தாள்ச்சிவுட்டுப் பாக்கலா அப்டின்ட்டு யோசி யோசனைல சேரி ரவ மாதிரிதானே சின்ன சின்னதா இருக்கது ட்ரைப் பண்லா புது டிஷ்ஷா அப்டின்ட்டு பொங்கல் செய்வே பொங்கல் எப்பவு செய்வே அதுல ஆ அது சாம்ம அரிசில செய்வோப் பொங்கல் அப்றமா இது இருக்குல சோழ ரவெ சோளம் ஒடச்சி மஞ்ச கலர்ல விக்கு அதுல சோ பொங்கல் செய்வே
ஆ வீட்ல
அதுல அந்த ஆ விக்கு கோ கோதும இப் இப்போ எப்டி சம்பா கோதும ரவெ விக்கிதோச் ஆ அத் அது ரொம்ப ஹெல்த்தி அது சோளர் சோள ரவெ எல்லோ கலர்ல இருக்கு ஆ எல்லோக் கலர்ல இருக்கு சோளோ ஒடச்சதுன் சொன்னாலே எல்லோக் கலர்ல விக்கு சின்ன சின்னதா நைஸா எல் ம் புரோவிஷன் ஸ்டோர்ல இருக்கு எல்லோ கலர்ல இருக்கு அத வாங்கிட்டு வந்து ஒரு ஹாஃபனவர் ஊற வெச்சுட்டு சிறுப்பருப்பு அதுவுக் கழுவி ஊற வெச்சிட்டோன்னா இது ஓரளக் க்கு எடுக்குறோனா சிறுப் பருப்பு அர அளக்கு எடுத்து தெண்டுச் சேர்த்து பொங்கல் மாதிரியே வேக வெச்சுட்டு அப் புறமா நெய்யுவுட்டு தாளிச்ச தாளிக்க வேண்டியதா சேர்ந்து டேஸ்ட்டுப் அது பொங்கல்லு பச்சரிசிப் பொங்கலோடைய டேஸ்ட்டாருக்கு ம் எங்க அனிஷாக்கு எம் பொண்ணுக்கு இவருக்கெல்லா ரொம்போ புடிக்கு அதனால அது அதுவு செய்வே அந்த அந்தப் அந்தப் பொங்கல் பொங்கல் முக்காவாசி பச்சரிசிப் பொங்கல் எப்பயாவது ஒன்னுதா செய்றது நெறையப் பேரு வந்துட்டாங்கனாதா கெஸ்ட்டு வந்தாங்கன்னாதா பச்சரிசிப் பொங்கல் எங்க வீட் ட்ல அதனா சாமப் பொங் சாம அரிசிப் பொங்கல் அதெல்லா வந்து கட்டுப்படி ஆவாத் து ஆமா அதுவ் ஆமா அதுல ஒரு ஆ ஒரு அலாக்கு ரெண்டு அலாக்குலே போட்டு முடிச்சிடுலா இ ப்போ அதுன்னா ஒரு ஒரு கிலோ ஒன்ற கிலோ செய்யும் போதெல்லா செட் ஆகாது அதனால அதெல்லா பச்சரிசி நா கெஸ்ட் வந்ட்டாங்கன்னா பச்சரிசி பொங்கல் தா இதுன்னா நம்ப இவளோ ஒரு ரெண்டு பேருக்கு செஞ்சுக்குணுனா கரெக்டா இருக்கும் கொஞ்சோ சாதோ இருக் க்குது இது செஞ்சுக்கலானா க நல்லாருக்கு டேஸ்ட்டாவு இருக்கு நல்லது ஒரு நா அப்டியா அப்டி ஆமா பன்னெண்டு நிமிஷோ ஆவ போவ்து சரி ஓகே நன்றி ஆஹ ஒன்னு ஒரு கா ஐயோ கால் இருக்கோ